ஆ கேட்குது தோழி சொல்லுங்க
தோழன் தோழன் சாப்
தோழன் ஆஹ் சொல்லுங்க தோழர் சாப்டேம் தோழர்நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்னு தோழர் சொல்லுங்க தோழர் இன்னைக்கு என்ன தலைப்பணிக்கெல்லாம் நம்ம பேச போறம் தோழர்
நம் நீங்க என்ன பண்றீங்க சாப்பீங்க என்ன சாப்பீங்க கேட்டீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா
ஆமாங்க தோழர் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பாக்குத்தட்ட எல்லாம் அஹ் உற்பத்தி பண்ணி வித்துட்டு வரோங்க தோழர்
ஹ
ஆஹ் ஆமாங்க தலர்
என்ன படிச்சிருக்கீங்க
நாங்கள் பார்த்தீங்கன்னா பிசிஎ முடிச்சிருக்கோம் தொடர் பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்
இப்பதான் மச்சிங்களா
முடிச்சு ஒரு நாலு வருட ஆச்சு தொடர் அதுக்கப்புறம் நிறைய தொழிற்சாலைகள் அதுக்கப்புறம் ஐடி நிறுவனங்கள் பபிஓ அந்த மாதிரி பேங்க் இந்த மாதிரி நிறைய இதுல வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போதான் தொழில் சொந்தமா தொழில் பண்ணிட்டு இப்போ சுய தொொழில் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் தொழில்
இப்போ பெட்டதா
ஆஹ் இப்போ கொஞ்சம் பரவில்ல தோலர்
சொன்னா எப்பவுமே தொழில் தான்ரோம் கண்டப்பா
பல்ட உம் அதுக்காகமா
உம் நான் இப்பதான்ம்பிக்க முடிச்சேன் ஆ
ஓ சரி சரிங்க ப இப்பதான் முடிச்சுட்டு ஆஹ வேலைக்கு தேடிட்ருக்கீங்களா தோழர் உம் சேரிங்கத்தோழர்
சேரி சேரி நீங்க எதாச்சு மூவி பாப்பீங்களா டூருக்கெ போயிருக்கீங்களா
ஆ நமக்கு பாத்தீங்கனா ந ண்பர்களோட சனி கெழமையு ஞாயிற்றுக்கெழமைகள்லதா தோழர் நமக்கு அ விடுமுறை அந்த நாட்கள்ல தா நம்ம சும்மா இருப்போ மீதி எல்லா நாட்கள்லயு வேலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த இரு நாள்ல
ஸ்போர்ட்ஸ் எதாச்சு போட்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்ன
ஸ்போட்ஸுன்னா கேரம்போ டு மட்டுந்தா தோழர் விளாடுவோ அத விட்டா கபடி விளாடுவோ அதுல வந்து கால் ஒடஞ்சிருச்சு அதுலெந்து விளையாட்றதில்ல தோழர் ஏ அப்பப்போ விளையாடுவோ தோழர் கிரிக்கெட் ஏனா இப்ப பசங்க சின்ன பசங் க விளையாட ஆரமிச்ட்டாங்க அதுக்கப்பறொ கபடியு விளாட்றதில்லன்றதுனால அப்போ சும்மா போய் விளையாடுவோ தோழர் ரொம்பல்லா இல்ல
உம்
யாட்ணு அப்டின்றதுக்காக விளையாடுவெங்க தோழர்
ஓ எப்மே வெளான்னாதா தோழர் ஒடம்புல்லா நல்லா இரு க்கும்
கண்டிப்பா
உம் நல்லா வெளாடுங்க நானு மிஸ் சன்டே அனா கிரிக்கெட் போவே டோர்னமெண்ட்
சூப்பர் சூப்பர் தோழர் நல்லது நல்லது தோழர்
ம் எங்க அண்ண அண்ண அண்ண அண்ண டி எம் ம்
புரியலங்க தோழர்
டி என் டி என் பி இருக்காரு அண்ணண் ஹலோ
டி எம் கேன புரியிலத் தோழர்
டி என் பி எல்
டி என் பி எல் இல்ல இருக்காரு அப்படிங்களா ஓ டி என் பி எல் னா என்னத் தோழர் தமிழ்நாடு
தமிழ்நாடு பக்கு நக டி ஏன் பி எல் இப்போ ஐ பி ஐ பி எல் க்கு நெக்ஸ்ட் அது ஐ பி எல க்கு கிலே
ஓ சேரி சேரிங்கப்ரோ அதுல விளையாடுறாருங்களா இல்ல ஏதச்சும்
அதுல இருக்கா அதுல விளையாடுறாரு உம்
தோழர் நல்லதன் நல்லதன் தே
உம்
அப்பறம் தோழர் சொல்லுங்க நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு நாட்கள் போகும்
எனக்கி ஒரு செவ்வாக்கிழமை எப்ப ஆக ஆகணும் பார்பேன் அப்புறம் வெள்ளிக்கிழமை எப்ப பாக்கணு பாப் அப்ப பாத்துரு நாத்தியகிழம வந்துரு அவ்ளோ கிரிக்ஆட போய்டுவ அவ்வளதான்
ஓ ஓ இல்ல அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா
ப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பீப்ஃபயர்ன்னு கேம் கேம் ஒண்ணு இருக்கு அது விளயாடுவோம்
ஓ சு
உம் இப்டியே டைம் போயிடும்
அது தவிர்த்து எதுவும் பண்ண மாட்டிங்கல வேலை அந்த மாதிரி
வேலை இப்பதான் முடிச்சன் அப்பதான் அதுக்கப்பறம் தான் போகணும் பாக்கணும்
ஓஸ் சேரி சேரிங்க தோழர்
ஹம் நீங்க
உம் நாம்ம பாத்தீங்கன்னா அதுதான் தொளர் இது பண்ணிட்டு இருக்கோம் தொளர் பாக்குத்தட்டு அந்த இது பண்றோம் அதுக்கப்பறம் மாட்டு பண்ணை வச்சிருக்கும் தோழர் நண்பர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தொழில்ல இருக்காங்க ஒருத்தர் விவசாயம் பண்றாரு ஒருத்தர் ஆத் ட்டுப் பண்ண வச்சிருக்காரு ஒருத்தர் கோழிப் பண்ண வச்சிருக்காரு ஒருத்தர் தின்னோஸ் தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க இந்த மாரி ஆள் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு பண்றாங்க அவுங்களுக்கு அப்டியே அந்த நாட்கள்ல வந்து ஏதோ அவங்களுக்கு உதவி செய்யற்றது அந்த வேலைக்கு உம் தொடர்பா என்னென்ன இருக்கோ அது மாதிரி செஞ்சுட்டு இருப்போம் ஒரு சில பேரு மற்ற வேலைகளுக்கு போசோ வெளியே போவாங்க அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நம்ம பாத்துக்கிற மாதிரி அப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அப்படி போகன்னு தோலு ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையல்ல அந்த வேலைகளும் ஈடு பட மாட்டாங்க குடும்பத்து ர்கிட்ட ஒப்படைச்சுட்டு வெள எங்கயாதும் படம்மாக்க போறது இல்ல சாப்பிடுப்பம் ஆமாங்க தோழ ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை ஆ ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை வேலை இருக்கும் ஏதாவது சனிக்கிழமையும் போயிட முடியுமான்னு தெரியாது ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை வேலைய இருக்கு க்கலாம் இல்ல ரெண்டு சனிக்கிழமை வேலை எ இருக்கலாம் மீதி இருக்கிற சனி ஞார்கள் எல்லாம் வேற வேற ஏதாச்சும் நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா அந்த அந்த ரெண்டு நாட்கள்ன பண்ணுவோனா வீட்டுக்கு தேவையான செலவுகள் இந்த மாதிரி இவ வேலையா வெளிய போவும் பாத்தீங்கன்னா இது சந்த போட்டிருப்பாங்க அதுக்கு போகும் ந ஏ,,,,,, த்து கிழம
ஓ ஆமா
அது போய்ட்டு என்ன வேணுமோ அது வாங்கிட்டு ம்ம்ம்மீஓ. அதுக்கப்புறம் மாட்டுக்கு தேவையான தீவனம் வாங்கணும் அது எல்லாம் வேலைகள் இருக்கும் பாக்கு மட்டைகள் வாங்குனோம் அதுக்கெல்லாம் வேலை இருக்கும் அதுக்காக போயிடுவோம் ஞாயிற்றுக்கிழமங்கல உணவு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் தூரமா போயிட்டு வருவோம் நீர் வீழ்ச்சியில குளிச்சுட்டு
ஹம்
இது வர மாரி போகும் ஆஹ நம்ம கிராம தி நீர்வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமான இடம் இருக்கும்
தோழா
நம்ம பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் தோழர்
திருப்பத் நா சென்னை
திருபத்தூர் வேலூர்
ம் நான் சென்னை தன் நான் வந்து இப்பதான் கேரளா போயிட்டு வந்தேன்
ஓ சரி சரிங்க தோழர்
நம்மளுக்கு கேரளா வந்து டிராவலிங் செட் ஆகாது அதனால நம்ம கேரளால என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல
உம் உம் உம் ஏ நெறய சொல்றாங்களே தோழர் மீன் எல்லாம் நெறய நல்லா இருக் கும் சாப்பிட
இல்ல தோழன் இல்ல தோழன் நம்மளுக்கு டிராவலிங் செட் ஆகாது வேன்ல
ஓ செரி செரிங் தோழர் அப்டின்னா ஓ ஓகேநம்ம நண்பர்களோட இப்போ ஊட்டி போயிருந்தோம் ஊட்டி மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர்ஸ் அது மாரி போயிருந்தோம் நண்பர்களோட ஏன்னா நமக்கு அந்த கடைக்கிற நாள் மக்கள் தான் நம்ம வீடியோ போ முடியும் அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஏன்னா அந்த மே மாசம் பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாரும் அண்ணன் அவுங்க எல்லாம் வேலை இருக்காத அவுங்களுக்கெல்லாம் வீட்லதான் இருப்பாங்க அதனால அவுங்க வந்து இந்த வேலையெல்லாம் பாத்து விஷ் சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் அப்டியே வெளியே கெளம்பிடுவோம் நண்பர்கள் களோட காரு எடுத்திட்டு அதல்லாம் வெளி கெளம்பிடுவோம் ஊட்டி போய்டு வந்தோம் ஆஹ் ரொம்ப நல்லா இருந்து ச்சு
ஆஹ் எவ்ளோ ஆச்சு பட்ஜெட்டு ஓரு ஆளுக் போக
அது ஆச்சுங்க தோழி மொத்தமா சேத் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய செலவகிச்சுங்க தோழர்
ஃபேமிலியேவா
இல்ல நண்பர்கள் மட்டும்தான் போனும் எட்டு பேர் போனோம்
உம் உம்
உம் சிஎன்சி அந்த டீசல் டீசல் செலவு ஆக நாங்க எப்டி போனம்னா பர்ஸ்ட் சேலம் போம் சேலத்துல வந்து முருகர் கோவில் பாத்தோம் அப்டியே ஒவ்வொரு ஊரா திருப்பூர்ல துணிய எடுத்தாங்க நண்பர்கள் நாங்க எல்லாமே என்னன்ன வேணுமோ
திருப்பத்தூர்ல துணி கம்மியா தோழர்
திருப்பத்தூர்ல துணியில அங்க பேமஸ்ன்னு சொன்னாங்க செரி அதனால போனும் திரு திருப்பூர்ல வந்து எல்லாமே அங்கதான பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ஃபேக்டரி அந்த மாரி அதனால அங்க போய் எடுத்து சரி போனோம் அந்தந்த ஊர்ல என்ன நல்லா இருக்கு அப்படின்றதுனால அப்டியே போய்டு பாத்து வாங்கிட்டு வந்தோம் திருப்பூர்ல அது வாங்குனாங்க அதுக்கப்புறம் பத்து பாத்தீங்கன்னா அப்டியே இதுக்கு போயிருந்தும் கோயம்புத்தூர் போயிருந்தோம் ஈஷா
ஆஹ்ஹ் ஈசா நைட்ல போனன் நல்லா இருக்கும் தோழர்
அதேதான் அங்க போயிருந்தோம் அதுக்கப்புறம் ஆலியார் டேம் போனோம்
உம்ம்
அதுக்கப்புறம் அப்படியே மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டற போயிட்டு அப்படியே ஊட்டி போயிட்டு வந்துட்டோம் கீழே
உம் உம் சேரி தோழர் நல்லா இருக்கும் ப்ரெண்ட்ஸ் கூட போனா நல்லா இருக்கும் தோழன்
ம த ஆ
ஆஹ
ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிட்டு அந்த மாதிரி ஒரு இது இருக்
நாங்களும் ஃபிரெண்ட்ஸ தான் தோழன் போனோம் கரெக்டா ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருபது பேர் போனோம் இருபது பேரு இருபது பேரு ஒரு ரூம்ல இரு அப்போதான் சரியானா ஜாலி இருந்துச்சு உம்
தோழர் இதுக்கே செலவுஎகிறிச்சே அதுவும் இல்லாத அவங்க வரன்னு சொன்னாங்க பஸ்ச் போட்டு போலான்னு நினைச்சோம் ஏன்னா அவனுங்க ஒரு சில பேருக்கல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு நல்லா பொண்டாட்டி வந்தா பொண்டாட்டி கூட தான் வருவேன் இல்லனவரமாட்டேன் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சானுங்க
ஆஹ்
பொண்டாட்டி கூடே போகலான்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் போயிட்டாங்க போல ஏன்னா எங்க எட்டு பேருக்கு மட்டும்தான் இன்னும் கல்யாணம் ஆகல
அப்படியா
நம்ம பேக் கண்டிப்பா தோழா அடுத்த அழைப்புல நம்ம தொடர்ந்து பேசுவோ தோழா நன்றி நன்றி